கம்
வணக்கம் வணக்கம் தோழர்
வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க
என்ன பண்ணிட்ரூக்கேன்னா உங்க கால்காக வெயிட் பண்ணிட்ருந்த நம்ம தலைப்புகுள்ள போகலாங்ளா
ம் ஓகே போலாம்
அ நா உங்களுக்கு என்ன தலைப்புகள் சொல்ல விரும்புறே அப்டின்னா இந்த ஸ்கூல் குரூப் இருக்குங்ளா
ம்ஹும்
அந்த ஸ்கூல் குரூப்புல வந்து இப்போலல்லா நம்பல்லா வந்து வாயஸு பெரியாளாயிட்டோ நம்போ அந்த ஸ்கூல் குரூப்ல பண்ற அலப்பறைகள் சேட்டைகள் யார் ஒவ்வொருத்தரு ஒவ்வொருவ்வொரு மாரி இருக்காங்க அப்டின்ற மாரி நம்ம பேசலா அதாது சிம்ளா சொல்ல போன அப்டின்னா ஆ பழைய ஸ்கூல் பேட்ஜ்ஜவிட வாட்ஸ்அப் குரூப்பு எப்படி இருக்கும்
ஓகே ஓகே
ஓகேங்களா இங்க அப்டியேதா குரூப்ல இருக்கீங்கல்ல நீங்க
ஆ இருக்கே சொல்ல போனா அது மாரி ரெண்டு குரூப் இருக்கு அத பத்தின்ன எல்லா மே இருக்கு ஒரு குரூப்ல இன்னொன்னு போச்சுன்னா நம்ம பிரண்ஸ் சர்க்கிள் மட்டும் ஒரு குரூப்ல இருப்பொ அப்டி ரெண்டு குரூப் இருக்கு லோக்கல் பிரண்டஸ்னா அது நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்ன்னா நம்ம குளோஸ் ஆ அ க்ளோஸ்ட் ஃபிரண்ஸ்ஸு பேக் பெஞ்ச் ரெண்டு பேர் ரெண்டு பெஞ்சு மட்டு ஒரு குரூப் இருக்கு மீது எல்லத்துக்கு ஒரு குரூப் இருக்கு அப்டி இருக்கு அதுல பாத்தீங்க என்ன ஆ அதா அதுல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ரெண்டு பென்சுருக்க குரூப் தா பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபன்னா இருக்கு சொல்ல போன எது பண்ணாலுமே எடுத்து குரூப்ல போட்டு நம்மள கலாயிக்கிறதா இருக்கட்டு ஃபண் பண்றதா இருக்கட்டு ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டா கூட நம்ம ஏதோ ஒண்ணு எதோ ஒன்னு பண்ட்டே காமெடியா பண்ட்டேனா வீடியோ எவனோ ஒருத்த வீடியோ எடுத்துருவா அத எடுத்து குரூப்ல போட அது ரெண்டு நாள்ல பேசுவானுங்க டே நீ இப்டி தாண்டா டே நீ இப்டி தாண்டா
இன்னு மாற்ல நீ அப்டின்னு ஆமா நீங்க சொன்ன மாரி எங்களுக்குள்ள இப்டி எங்க இதுலயு அப்டித்தா பேக்ரவுண்ட் குரூப் இருக்கு ஆக்சுவலா இந்த மெயின் குரூப் ல இருந்து ஏதாச்சு ஒரு மெசேஜ் போட்டுருவோ போட்டுட்டு யா இது போட்டுருவோ இல்ல யாருன்னா போடுவாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அந்த பக்க போயிட்டு அந்த குரூப்ல வந்து போய் கலாச்சிட்டு இருக்க வேண்டியது பத்தியா எப்டி போட்ட பத்தியா நீ அதுக்கு இப்டி போடுலா அப்டின்னு சொல்ட்டுலா வந்துட்டு அது ஒரு மாதிரியான ஒரு க கலாச்சிட்ருக்குறது அது ஒரு அழகானதுல இருக்கு இதுல என்னன்னா இந்த குருப் புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எப்டி இந்த கிளாஸ்குள்ள எப்டி வந்து டீம் ஃபார்ம் ஆகுதோ அந்தமாரி எட் டீம் ஃபார்ம் ஆயிடு இப்ப யாருன்னா ஒருத்த போட்டாங்கன்னு வச்சுகோயே குட்மார்னிங் போட்டானு வச்சுகோயே ஒருத்தர் போட்றாங்கன்னா அந்த ஒரு சாரார் மட்டு வந்து அதுக்கு வந்து அந்த இமோஜு ஆட் பண்ணுவாங்க இப்போ வேறு யாரா இப்போ நா போடுறே அப்டின்னா எனக்கு சார்ந்தவங்க சில பேர் மட்டு அந்த இமோஜிய ஆட் பண்ணுவாங்க அதாவது எப்டின்னா ஆ உ அப்டியே டீம் ஃபார்ம் ஆகு இ ஈ எனக்கு நா அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாப்படி இப்போ நா வந்து நா ஒரு சாராருக்கு அப்ரிஷியேட் பண்ற மார இருக்கு இப்டி பாத்தா அப்டின்னா ஆ அந்த குரூப்புக்குள்ளேயே பாத்தா அப்டின்னா ஒரு குட்டி குட்டி டீம் இருக்கு அத நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா
ஆ‌ ஆ கரெக்ட் கரெக்ட் அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளயே ஒரு குளோஸ் அதாவ பாத்தீங்க அப்டிதா எங்க குரூப்லயு பாத்தீங்கன்னா மெயின் குரூப்புல பாத்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் இருப்பாங்க பசங்களு இருப்பாங்க பொண்ணுங்களு இருப்பாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு புடி சவங்கக்கு மெசேஜ் பண்ணா மட்டு உடனே ரிப்ளை பண்ணுவா குட் மார்னிங் சொல்லி மெசேஜ் போட்டா அவ ஒடனே போடுவா வேற னா புடிக்காதவல்லா போட்டா மெசேஜ் பாக்கவே மாட்ற அந்த மாரி எல்லா இருக் கு அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களு அதே மாதிரி தா நாம அந்த குரூப் ஓப்பனே பண்ணிருக்க மாட்டோ உள்ளயே போயிருக்க மாட்டோ நம் பசங்க எவனா ஒருத்த ரிப் மெசேஜ் போட்டானா ஒடனே உள்ள போவாங்க இவ என்ன மெசேஜ் பண்ணா உள்ள போய் பாப்போ அப்போ பாத்தின்னா அவங்களுக்கு பர்சனலா அவங்களுக் படிச்சவங்க மெசேஜ் பண்ணிருப்பாங்க ஒடனே அவன தூக்கி ஸ்க்ரீன் ஷாட் பண்ணி இதுல போடுவாங்க இந்த குரூப்ல போட்டு டேய் அவ மிஸ் சுப்பா ஃபோன் பண்ணி இது பண்ண ஒடனே பாத்தெரியு போறேன்னு சொல்ல எல்ல லைனா கலாய் பாண்ணுங்க ஸ்டிக்கர்ஸ் அனுப்சு வுடுவாங்க லைனா ஸ்டிக்கர்லே காலாச்சு பானுங்க ஆ
ரெண்டு கரெக்ட்டு உண்மையிலேயே ஃபண்ணுங்க ஆக்சுலா இன்னொரு இன்னொரு தமாஷான விஷயொ என்ன சரிங்களா அ ஸ்கூல்ல எப்டின்னாலு அந்த மாரிதா இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல என்ன வந் இந்த விதமான கேரக்டர் நம்ம பாப்போமோ அது எந்த விதமான ஒரு ஒரு பிம்பம் நமக்கு இருக்கோமோ இவங்க மாறிப்பாங்க பாத்தா மாறியே இருக்க மாட்டாங்க இன்னு அப்டியேதா இருப்பாங்க ஒரு சில பேர்ல்லா பாத் திங்க அப்டின்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலா கோச்சுக்குவாங்க சேரிங்களா இப்ப அதே மாரிதா அந்த குரூப்லயு பாத்த அப்டினா ஏதாச்சு ஒண்ணு பண்ட அப்டினா ஏதாச்சு சில்கீ ஒரு எமோஜி போட்டாலு ஏதோ பண் ட்டாலா இந்த கோச்சிற கேங்க்கு வந்து டக்குன்னு கோச்சுக்கும் டக்குன்னு ஃபோன் பண்றோம் ஃபோன் பண்ணி என்ன நீ அ சிரிக்கிர மேரிலாம் போடுறேன்னே குரூப்பில அப்டிலாம் ஃபோன் பண்ணி கேட்கும் வந்து அவது இன்னும் நீ இன்னும் திருந்தலையா இது ஜஸ்ட் ஃபண்றா இவ்ளோ வயசு ஆகுது இன்னும் ஒன்னி குழந்தை மேரி பேசிட்டு இருக்கேன்ன்னா எ நீ எப்டி கேட்கலாம் அத்தனை பேருக்காங்க எப்டி நீ போடலாம் எப்டி என்னை கலாய்க்கலாம் நீ அப்டின்ற மாரிலாம் வந் து கேட்பாங்க டக்குன்னு கோவிச்சுக்குவாங்க அந்த இயல்பு மாறாது ஒகே
ம்
டி பாத்தோமோ அதே இயல்போடதா ப இருப்பாங்க
ஆமா அது மேக்சிமம் பாத்தீன்னா அந்த ஃபஸ்ட் பெஞ் ஸ்டூடென்ஸ் நல்ல படிக்கிறவன்ட்ட அந்த இது இருக்கும் நம்ம ஏதோ ஒண்ணு காலாய்ச்சு போட்டோம் உடனே கோவம் வந்துரும் போன் பண்ணுவானுங்க ஏ எதுக்குடா என்ன போட்ட எல்லாரும் பாக்குறாங்களா என்ன அப்பின்னு பேசு வானுங்க
கண்டே
அந்த மாரி ஆகும் நா நிறைய டைம் அது மாரி பண்ணிருப்ப குரூப்ல மெசேஜ் போடுவானுங்க உடனே அவன காலாய்பாண்ணுங்க உடனே எல்லத்துக்கு போன் பண்ணுவான் ஏ எதுக்குடா கலாய்க்குற மெசேஜ டெலிட் பன்றா டெலிட் பண்ணுடானு சொல்லி உக்காந்து கெஞ்சுவான் அப்பறம் ஒன்னே நாங்க மெசேஜ மெசே ரிப்ளை இது பண்ணலன்னா மேம்க்கு போன் பண்ணிடுவா மேம் இந்த மாரிலா க இது பண்றான் கலாய்க்குற உடனே அந்த குரூப் அப்டியே மெசஜ் மாரி இது பண்ணி விற்றுவாங்க வால் அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ற மாரி மாத்தி விட்டுருவான் அப்பறம் அந்த மெசே ஜ் வச்சி பிளாக்மேல் பண்ணுவாே டேய் நீ இப்ப எடுத்துல்லனா உன்ன வச்சி நாங்க குரூப் எல்லாத்தையும் குரூப் குரூப் குள்ள போட்டு கலாய்போம்டா நீ ஒழுங்கா ஆத தூக்கிவிட்ரூன்போ உடனே தூக்கி உட்டுருவான் திரும்ப அவனே கலாய்பாங்க குரூப்ல போய்
ஆமா இன்னொன்னு ஒரு து இது நடந்தது இந்த இப்ப வாய்ஸ் டேக் போறோம் இல்லைங்களா இந்த வா டெக்ஸ்ட் பிச்சு அதுல இருந்து டைப் பண்றது யாரு அது பெருசா டைப் பண்றாங்க அப்டி டெஸ்ட் ஸ்பீச்க்கு போறப்ப என்னாச்சு அப்டின்னா ந சேர்த்துவுர வுற அப்டிங்கிறது பதிலு என்ன விஷம் நான் செத்து விடுறேன் அப்டின்னு வந்துருச்சு அதுல இதுல என்ன பண்ட்டானுக அவனுக்கு ஆகாத குரூப் வந்து லோக்கலா பேசிட்டு டேய் நமக்கொரு அடிம சிக்கிட்டா அவன இன்னிக்கு விடக் கூடாது அப்டின்னு சொல்லிட்டு
ஆ
அவனை ஒரு வாரம் வச்சு செஞ்சானுங்க எப்டின்னா என்னடா சித்துட்டுறேன் சித்துடுறேன்னு சொன்னீயே எச்சதீட்டியா அப்டின் வேண்டியது அவனுக்கு ஒண்ணமே புரில நான் எப்படா செத் தரன்னு சொன்ன அப்டின்னா நல்லா பார்றா சொல்லி ஸ்க்ரீன் சாட் எடுத்து ரவுண்ட் பண்ணி இத போட்டிருக்க பாரு செத்துருன்னு சொன்னியே இன்னும் நீ சாவாமே இருக் க ஒருவேளை மேல போயிட்டு நரகத்துல இருக்கியா சொர்கத்துல இருக்கியா அங்க டவர் பிரச்சனைலா இல்லையா அப்டின்னு சொல்ட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கில்ல கலாய்க்க வேண்டியது ஒருத்தர் வந்துட்டு டேய் நீ அங்க இதே மாரி தான் இருக்கா இந்த மாரி கம்பெனி தான் மேல இருக் க்குதா சொர்க்கத்திலயும் நரகத்திலும் அவர் எமதர்மராஜா என்ன சொ சொல்றாரு நீ அனேகமா எமது வந்து நரகத்துலதா இருப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த இவங்க எல்லாம் மீட் பண்ணியா நம்ம மாரி ரம்பா ஊர்வசிய மீட் பண்ணியா இவங்க நம்ம இப்போ பாடம் நடிக்கிறங்களா அவங்க மாரி இருக்காங்களா இல்ல வேறமாரி இருக்காங்களா எப்டி அப்டின்னு புட்டு எறக்கு எறக்கு ஒரு வார்த்த போட்டது தான் அ வ பார்த்தா ஓட்டு ஓட்டுனு ஓட்டிட்டு விட்டுங்க என்ன அப்படின்ற அளவுக்கு அவன் அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிடுவான் ஆனா இவ ஸ்கீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவானுங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதையே ஷேர் இப்படி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அவன உண்டு இல்லன்னு ஆக்கிட வேண்டியது இதுல டீம்ஸ் என்ன வேண்டியது ஏய் நமக்கொரு அடிம சிக்கிட்டா அவன உடாத நா நா அப்படி போடுறே நீ அப்படி போடு சரியா அப்படின்னு அ வச்சி செய்ய வேண்டியது
ஆமா ஆமா நான் சொன்னல்ல ஒருத்தர் கலாயச்சா நம்ம ஃபோன் பண்ணி திட்டுவானு அவ என்னன்னா அ கேல்ஸ் பெர்சனல்ல ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல அவன் மட்டும் பையன் ஒருத்த மட்டு இருப்பான் நல்லா படிக்கிற பையன் அதனால என்ன பண்ணோ அந்த அவன மட்டு ஜாய்ன் பண்ணி விட்ருங்க அந்த பொண்ணுங்க எனக்கு எப்படி தெரிய வன்ச்சுனா ஒரு பொண்ணு ஸ்கீர்ஷாட் எடு அம்ச்சிருச்சு ஏ இவன் பார்ரா கலாய்ச்சாலும் சிரிச்சிட்டே இருக்காண்ட குரூப் ல இருகர்த ஸ்க்ரீன்ஷா எட்த்து அன்ப்ச்சிர்ச்சி நாங் கலாய்ச்சா கோவப்பட்றான் திட்றா ஃபோன் பண்ணி ஆனா பொண்ணு கலாயச்சா சிரிச்சுக்கிட்டு எமோச்சு போட்டுக்கிட்டு அது கண்ல ஆ ஹாட்டின் வரும் ல அந்த இமோஜ் ல போட்டு இருந்தான் ச பையன் சிக்கிட்டு தாண்ட அப்படின்னு சொல்லி அவ பண்ற மெசேஜ்லாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணா சொல்லி எடுத்து வாங்கி பையன ஒவ்வொரு நாளும் ஒவ் ஸ்க்ரீன்ஷாட் ல வச்சி கலாய்ச்சோ இன்னிக்கி இந்ந ஸ்க்ரீன்ஷாட் நாளைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட் சொல்லி கிட்டதட்ட அத ஒரு வாரோ வச்சு பையன அழுவ வச்சுட்டோ அந்த குரூப் விட்டு வெளியே வந்துட்டா அந்த பையன்
இதில் ஸ்கிரீன்ஷாட் தா இன்னொரு இது ஞாபக வந்ததுங்க எங்க கிளாஸ் வந்து நிறைய பேர் ஒரே பேர்ல இருப்பாங்க சரிங்களா அத நாங்க என்ன பண்ணுவோ ஒவ்வொருக்கு ஒரு பட்ட பேர் வைச்சிருப்போ சரிங்களா அவங்க அவங்க எண்டு ஃபோன் புக்கில் நா எப்படி சேவ் பண்ணியிருக்கே அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவான வந்து மண்டகொடச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு சரி நா அப்படி ஷேவ் பண்ணி வச்சிருந்தே இத இத என்ன பண்ணானுங்க எதுக்கு பேசுறப்ப என்ன பண்ட இதோ பார் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ச்சிட்டே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அப்பென்னாகு அப்படினா இப்போ சப்போஸ் வந்து நீ ஃபோன் புக்ல எப்டி இது பண்றீங்களோ அந்த டைம் மாறிக்கு அதாவது நார்மலா பார்த்தா மாறிக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தல அது மண்டகொடச்சல்ன்னு சொல்லிட்டு போயிடுச்சு பேரு போயி அப்ரோ அது வந்து எல்லார டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாக ஒருத்த மட்டு கூப்பிட்டு சொன்ன நீ என்ன வேலை பண்ணிருக்க பாத்தியா அப்படின் என்னடா அப்டின்னே
ம்
அவன் பேரு மண்டக்கொடச்சல் மண்டக்கொடச்சல்ன்னு எழுதி வச்சிருக்குப்பா அங்க அப்படின்னு அதுக்கப்றோ போய்ட்டு நா வேக வேகமாக போய்ட்டு என்னோட மெசேஜ் மட்டுந்தா டெலிட் பண்ண முடுஞ்சது அதுக்கப்புறம் அந்த டேக்கான மெசேஜ் எல்லாம் டெல் பண்ணவே முடில அப்படின்ட்டு நா அமைதியா இருந்துக்கிட்டே ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கறப்போ கொஞ்சோ கேர்ஃப் ஃபுல்லா இருக்கணு நம்மதாச்சு ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிச்சுருக்கத சேவ் பண்ணது எப்டினா அப்டிதா தெரியு அந்த பேரு சொன்னதா தெரியு ஏன்னா ஒரே பேருல நாலு பேர் இருக்காங்க நம்ம அப்டின் இருக்கப ப்போ நா என்ன பண்ண முடியு சொல்லுங்க பாக்கலா சோ ப்ராக்கெட்ல போட்டு ஒவ்வொருத்தொ ஒவ்வொருத் ஊர் பேர் போட்டிருக்கே ஒருக் அப்பா பேர் போட்ருக்கே ஒருத்தருக்கு வந்து பட்ட பேரு போட்டருக்கே பட்டப்பேரு போட்டது சிக்கி அங்க போயிடுச்சு
நீங்களாச்சு பரவால ஸ்கீன் ஷாட்லதா மாட் நீங்க நா என்னன்னா நீங்க சொன்னீங்க அப்பா பேர் அந்த மாதிரி அப்பா பேரு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க என்ன ஒரு டைமு ஃபோன் பண்ணே ஃபிரெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணே அது ஒரு நாலஞ்சு பேருக்கு மட்டு அவங்க அப்பா பேரு போட்டு சேவ் பன்னி வச்சிருப்பே கூப்புடும் போது அப்படிதா கூப்புடுவே டே குமார் பையனே அப்படினுதா கூப்படுவே அப்படிங்கும்போது என்ன ஆச்சுனா ஃபோன் பண்றே அந்த குமாருங்குற அவங்க பையனுக்கு ஃபோன் பண்றே அவங்க அப்பாதா ஃபோன் எடுத் த்துருக்காரு அலோனு கூட சொல்ல அவரு நா என்ன பண்டே டேய் குமாரு எங்கடா இருக்குற அப்பிடினே அப்பரோ அவங்க அப்பா நான் குமார தண்டா பேசுறேன்ன ஐயயோ அங்கிள் உங்க சொல்ல உங்க பையன சொன்னே அங்கிள் அப்படின்னு அவன் பெயர் அதாச்சே எதுக்கு குமார்ன்னு கூப்டுறீங்க அப்டின்னு கேட்டாரு அது எனக்கு என்ன சொல்றனே தெரியில எனக்கலாம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டே
நாங்கள அப்படித்தான் கூடுவோம் யாருக்கும் வந்து அவங்க அவன் பேர் சொல்லி கூப்படுறதுல்ல அவங்க அப்பா பேர் சொல்லிதான் கூப்பிடுறது எல்லாருக்கும் அப்படித்தான் வரும் எந்த எல்லாருமே வந்துட்டு யாரும் வந்து அவன் பேர் சொல்லி கூப்புறதே பழக்க இல்ல எங்களுக்கெல்லாம் இந்த மேரி நானும் நெறைய மாட்டி இரு
ஃபர்ஸ்ட் டைம் மாட்டும் போதல்லும் கதறி ஐயையோ அங்குள் அங்குள் சாரி அங்குள் வீட்டுகே போயிட்டே வீட்டுக்கு போய் ஒரு காலேயே வுழுந்துட்டேன் நான் ஐயோ அங்குள் சாரி
நாங்க வந் நீங்கதா பரவாயில்ல நா ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அவுங்க கத் தி வெளிய டேய் வாட வெளிய
அ அ
நம்ம கூப்புட முட்லயா ஏ நேச்சுரலா கூப்புட முட்ல இந்த மாரி அது ரொம்ப சின்ன வயசுல அது எட்டாவ்து படிக்கு நினைக்கிறேன் போயிட்டு அவ அவங்க வீட்ட போய் நின்ட்டேன் டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெயரையே விட்டு கூப்பிட்டேன் நான் அத அந்த மாரி ஒரு கால் மச்சு இல்லயே
காலங்கள் போச்சு அ சரி தோ சரி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம ஆ கண்டிப்பா நன்றி நன்றி
கண்டிப்பா